ஹலோ, குட் மார்னிங் சார் சாப்ட்டீங்களா, நல்லாருக்கீங்களா?
நல்லா இருக்கே சார் நல்லா இருக்க மேம் நீங்க
நல்லா இருக்கே மேம் நல்லா இருக்கேங் சார் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு மேம் நீங்க சாப்ட்டீங்ளா
நாங்க சாப்ட்டேங்க சார் சாப்
ம், ஓகே ஓகே என்ன பண்ட்டுக்கிறீங்க
இந்த மதியான சமையலுக்கு ரெடி பண்ணிட்ருக்கேங் சார்
ஓகே ஓகே மதிய என்ன சமையல் மேம்
அ ஃபிஷ் சார் மீன் கொழம்பு
ஓகேங்க ஓகே, ஓகே
ம்
என்ன நீங்க டுடே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி ஃபிஷ் எடுத்துருக்கீங்க
இல்ல சார் எப்பயுமே வாரத்துல ரெண்டு நாள் எடுப்போங்க சார் புதன்கெழமையு, ஞாயிற்றுக்கெழமையு கொஞ்சோ எங்க வீட்ல நான்வெஜ் பிரியர்கள் அதிகோ
ஓகே சூப்பர்க்கா
ஆமா அதனால அவங்க கேப்பாங்கன்றக்காவே எடுத்துருவோ
ஓகே எப்டிங்க்கா உங்களுக்கு நல்லா ஃப ஃப்ரெஷ்ஷா கெடைக்குமா மீன்லா
ஆ இங்க எங்களுக்கு ஆத்து மீன் நல்லா கெடைக்கு, ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு, கடல் மீன்மே கெடைக்கு எங்களுக்கு
பரவால்லங்க்கா
கடல் மீன் எல்லாமே கெடைக்கு அந்த இறால், நண்டு எல்லாமே கெடைக்கு இங்க
ஓகே ஓகே என்னக்கா அதிகமா சாப்டுவீங்க எந்த மீன் அதிகமா சாப்டுவீங்க
இந்த கடல்வாழ் உயிரினங்கள்தா அதிகோ நா மட்டுந்தா இங்கிட்டு ஆத்துமீன் சாப்புட்ற‌ ஆளு மீதி எல்லாருமே கடல் மீன்தா சாப்டுவாங்க விரு
ஓகேங்க்கா ஓகே
அவங்களுக்கு ஆத்து மீன் புடிக்காது
அப்டிங்களா உங்களுக்கு எதனாலக்கா ஆத்து மீன் புடிக்குது
நா பெறந்து வளந்தது எல்லாமே இதே ஊரு, எனக்கு இங்க ஆ த்து மீன்தா அதிகோ கெடைக்கு, அதனால சின்ன பிள்ளைல இருந்து அதே மீன் சாப்ட்டு வளந்தனால அந்த மீன்தா புடிக்கு இவங்கல்லா அங்கட்டு கடல் பக்கோ உள்ளவங்க அங்க அந்த மீன் சாப்ட்டு பழக்கனால அவங்க அந்த மீன்தா கேப்பாங்க
செரிங்க்கா செரிங் ரெடி பண்ணிட்டிங்களா இதுக்கப்றம்தா பண்ணணுமா
இல்லைங் சார் நாங்க பன்னெண்டு மணிக்கு மேலதா சமையலே ஆரம்பிப்போ நாங்க பிசினஸ்ங்கறனால அவுங்க சாப்பிட வர ரெண்டு மணி ஆயிரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி கூட வருவாங்க
அப்டிங்களா வேல செய்றாங்களாங்களா அங்க அவங்க
ஆஹ கட கடை வச்சிருக்கோ மளிக கட
ஓகேகா ஓகே
அதான ஆ சொந்த கத அதனால வர்றதுக்கு நேராகு அதனால புள்ளைங்கள மட்டு ஸ்கூலுக் கொளப்பறதுக்கு கால்ல ரெடி பண்ணி குடுத்து அனுப்பிடுவோ மத்தியான சமையல் லேட்டா தா பண்ணுவோ
செரி ஓகேங்கா ஓகே ஓகே
ம் மீன்ல்ல இந்த சுறா புட்டு இதெல்லா நீங்க சாப்ட்டுருக்கீங்களா உங்
அக்கா இல்லக்கா இல்லக்கா நம்ம சைடு பாத்தீங்கன்னா அந்த வஞ்சரோ ஆ அப்புறோ நார்மலான மீன்தாங்கா நம்ம சைடு கெடைக்கு நம்ம சைடு கொஞ்சோ வில்லேஜ் சைடு தா
அ அ சேரிங்க
ம் நம்மளுக்கு வந்து அதிகமா மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆ இருக்கு எடுத்துட்டு வருவாங்க ஆனா அந்த அளவுக்கு ஒன்னு வராது கொஞ்சோ ரெண்டு நாள் மூன் ரெண்டு நாள்லாயிடு அந்த மாரி மீன் தா வரு ஃப்ரெஷ்ஷா கெடைக்கணுன்னா கொஞ்சே டா டவுட் தாங்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலா கெடைக்காது ஒன் டே ஆயிடு எப்பிடி இருந்தாலு மீன் அவங்க எடுத்திட்டு வந்துதா இங்க போடுவங்க
தீல வச்சு கொண்டு வரு
ஆமா ஆமா அதா அந்த மாதிரிதா எடுத்துட்டு வந்து போடுவாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சோ லோட்ட தாங்க வரு நாங்க எடுப்போ அந்த பாற இருக்குல்லக்கா பாற மீன் ஆமா அதிகமாக வாரத்துல ஒரு நாள் அத எடுப்போ
ஆ
இல்லன் மஞ்சிரோ
ம் ம் அ சால கெடைக்குமே நெத்திலி கெடைச்சா சால கெடைக்குமே அ சால மீன் ரொம்ப புடிக்கு அது நல்லாருக்கு உங் டேஸ்ட்
ஆ ஆமாக்கா அது நல்லாருக்கு ம்
அது அங்குட்டு கடல்ல புடிச்ச ஒடனே இந்த சாள மீன் கொழம்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டாருக்கு
ம் ஆமாங்
ஒடனே கெடைச்சதுன்னா இந்த ஐஸ்ல வச்சு வந்து வர்றது டேஸ்ட்டு கொஞ்சோ வித்தியாசப்படு ஒடனே வச்சோன்னா அது அது ஒரு மாரி டேஸ்ட் நல்லாருக்கு
எங்களுக்குமே கொஞ்சோ ஃப்ரெஷா கெடச்சா நாங்க வாங்கிப்போ ஆனா எங்களுக்கு கொஞ்சோ கெடைக்கிறது கொஞ்சோ ரேர்தாங்கா
ஆ சேரிங்க சேரிங்க காய்கறிகள்லா நல்லா கெடைக்குங்களா உங்க ஏரியால
காய்கறியெல்லா ஃப்ரெஷ்ஷா கொடைக்குங்கா நம்மளுக்கு நம்ம எடத்துல
சேரிங்க சேரிங்க
ம் ம் அது இல்லாம வீட்டுக்கிட்டே நாம கொஞ்சோ போட்டு வச்சுருப்போ பீன்ஸு ஆ மாதோட்டத்துல கொஞ்சோ எடோருக்கு அதுல கொஞ்சோ பீன்ஸு
பிரதேசத்துல தான வளருன்னு சொல்லுவாங்க
ஆமாங்கா ஆமா நாம இருக்கற எடமு அதாங்கா அதா அதா பீன்ஸ் கெடைக்கு நம்மளுக்கு இந்தப் பாவக்கா கத்திரிக்கா தக்காளி இதெல்லா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன சின்னதா போட்டு வச்சிருக்கோங்கா
ம் ம் சேரிங்க சேரிங்க
ம் இந்த வெண்டக்கா
அ ஆமா இதெல்லா உங்களுக்கு நம்ம வீட்ல கொஞ்சோன்னு எடோ இருந்தாலே போது அதெல்லா நல்லா வளந்துரு
அ இந்த மாரி கொடி அயிட்டந்தான இதெல்லாம் பாத்தீனா சின்ன சின்னதா எடோ ஒரு பாக்ஸ் மாரி கொட்டி வெக்க மண்ணு கொட்டி வெச்சி அதுல் நாம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க்கா.
ஆமா இதுன்னா நம் போட்ற இந்த டீத்தூளு டீ வடி கட்ன தூளு, முட்ட ஓடு, வெங்காய
ஆ ஆமாங்க்கா இந்த மாரி வேஸ்டேஜ் எல்லா நம்ம கொஞ்சோ மண்ணோட மண்ணா கலந்து அப்டே கொ ட்டி உட்றலா செடி மேல ஒரு ஓரமா வேர் அடில கொட்டி உட்லா ஆமாங்க்கா.
அது அப்பிடி நம்ம சத்தா வளர்ற காய்கறி சாப்ட்டு பாத்தன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டா நல்லாரு
ஆமாங்க்கா இப்ப நாங்களே ரெடி பண்ணி அந்த எடத்த நாங்களே வந் செடி வெச்சி தண்ணி உட்டு வளத்தி அதுல நாங்க காய்கறியு இப்ப பாவக்கால்லா இப்ப வளத்திட்டுக்கறங்க்கா கொஞ்சோ நீட்டமாவு இரு க்கு எப்டியு ஒரு ஒரு ஆறு ஏழு சென்டிமீட்ரு வருங்கா. அந்த மாரி இருக்கு நல்லா நீட்டமாருக்கும் பாவக்கா.
அ.
அதெல்லா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபை மாரி போடுவோ அது நல்லா இருக்கு அதுக் கு ரவுண் பீஸ் கட் பண்ணி அர கொழம்புக்கு போட்ற மாரினா கொழம்புக்கு போடுவோ ரொம்போ டேஸ்ட்டா இருக்குங்ல அந்த மாரி. கையிங்
ஆமா இப்பதா சிப்ஸ் எல்லா போட்றாங்களே பாவக்கா சிப்ஸ் எல்லா வருதே. கொழந்தைங்க சாப்படணுன்னு அ அ சாப்ட்ருக்கே நானு. ஒரு தடவ அந்த கோயம்புத்தூர் ஏரியா வந்திருந்தப்போ அங்க கெடைச்சுது.
அப்டிங்ளா இப்ப இது ஒரு சில பேக்கரிலியே வருதுக்கா பாவக்கா நல்லாருக்குது அ
இல்ல இங்கிட்டு நம்ம ஏரியா பக்கோ அது கெடையாது இந்த பக்கம்ல்லா பாவக்கா சிப்ஸ் கெடைச்சது இல்ல நா அங்கிட்டு அதல பொள்ளாச்சி, கோயமுத்தூரு, மேட்டுப்பாளையோ, அந்த மாரி ஊர்களுக்கு வரும்போது அங்கிட்டு நா வாங்கி சாப்ட்ருக்கே.
ஓகே அதுல ஒரு சில க பேக்கரில பாத்தீனா ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்டியே. அதுல பாத்தீங்கனா அந்த மரவள்ளி கெழங்கு சிப்ஸ் இருக்குல்லக்கா
ஆமாங்க
ஆமா அந்த மாரி மொறு மொறுப்பா இருக்கு இது கொஞ்சோ டேஸ்ட்டாவு இருக்கு ஆனா.
ஆமா ஆமா சாப்புட்ரு கசப்புத்தன்மை தெரியாது அந்த சிப்ஸ்ல.
கா அதுனால அது தெரில அது அது இல்லாம் பாவக்கா சாப்பறது நல்லத் தான கொஞ்சோ வயித்துக் கொஞ்சோ கசப்பா சாப்ட்டாலு நம்ம ம் வயித்துக் கொஞ்சோ நல்லது நம்ம எ இன்னு இந்த ஸ்வீட்டு டீயி அப்டி இப்பின் குடி ச்சிருக்கோ ஆனா இது கொஞ்சோ சாப்ட்டம்னா இது கொஞ்சோ அந்த பூச்சி இருக்குறதெல்லா கொஞ்சோ கிளியராகுங்கா.
அ நல்லது வை த்துக்கு நல்லது கொழந்தைங்களு விரும்பி சாப்புடுவாங்க சிப்ஸ்ன்னா விரும்பி சாப்புடுவாங்க நம்ம பொரியல் பண்ணா சாப்ட மாட்டாங்க.
ஆமா ஆமா இப்ப கொழந்தைங்கள்லா அப்டித்தாங்கா இருக்காங்க கசப்ப குடுத்தா எங்கக்கா சாப்பறாங்க.
ஆமா நா புளிக்கொழம்பு வெப்பே நல்லாருக்கு. அந்த புளிக்கொழம்பு சாப்புடுவாங்க. எங்க வீட்டு பசங்க நல்லாருக்குன் சொல்லிட்டு சாப்புடுவாங்க பாவக்கா புளிக்கொழம்பு.
செரிங்க்கா செரிங்க்கா.
வேற என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு உங்க வீட்ல சமையல்?
அக்கா நம்ம வீட்ல இன்னிக்கு மார்னிங்கு அம்மா வேலைக் போறதுனால லேட் ஆச்சுங்க்கா தக்காளி சாப்பாடு பாயில்டு எக் ஒன்னு பண்ணாங்க்கா.
சேரிங்க.
அ அதுதா இன்னைக்கே மதியத்துக்கு அம்மா வருவாங்க இப்போ.
ம் சேரி சேரி.
வந்தாங்கனா வேற ஏதாது செஞ்சு குடுத்தாங்கனா தோச எதாது ஊத்தி குடுத்தாங்கனா மதியத்துக்கு சாப்ட வேண்டியதாங்கா நா இன்னைக்கு ஒர்க் எதுவு போலங்க்கா லீவ் இன்னைக்கு அத னால நா அப்டியே வீட்ல சும்மா தாங்கா இருக்கே அப்டியே போன் பாத்துட்டு இருக்கே
வீட்ல சும்மாதா இருக்கேனு சொல்லாதீங்க வீட்லயு ஏதாது வேலைகள் இருக்கும்ல சின்ன சின்ன வேலைகள் சும்மா இரு கோனு நம்ம சொல்லக்கூடாது ஏதாது வேலைகள் செஞ்சுகிட்டுதா இருப்போ
ஏதோ ஒரு சின்ன சின்ன வேல இருந்துச்சுக்கா அதெல்லா கொஞ்சோ க முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்ச ஃப்ரீயாயிட்டு இப்பதாங்க வச்சு உங்களுக்கு போன் பண்ணலான் பண்ணங்க்கா
சேரி சேரிங்க அ
எல்லாமே மீன்லா வாங்கினு வண்டாங்களாகா இல்ல இன்னைக்கு காலையில போயி வாங்கிட்டு வண்டீங்களால
என்னங்க தம்பி
இல்லக்கா மீனெல்லா வாங்கிட்டு வரணுனு சொன்னீங்க வாங்கிட்டு வன்ட்டீங்களா இல்ல
இல்ல வாங்கிட்டு குடுத்து வுட்ருவாங்க கடையில இருந்தே ஃபோன் பண்ணா குடுத்து வுட்ருவாங்க நம்ம நம்ம ரெகுலரா ஒரே கடையில வாங்கறனால அவுங்க நமக்கு குடுத்து வுட்றாங்க ஃப்ரெஷ் மீன் வந்தா ஃபோன் பண்ணி கேப்பாங்க வேணுமானு நம்ம வேணுனு சொன்னா குடுத்து வுட்ருவாங்க கிளீன் பண்ணியே குடுத்து வுட்ருவாங்க
எங்களுக்கு அப்டி இருந்தா கூட வாரத்துல மூணு நாள் கூட எடுத்துக்கலாங்க்கா
ஆ
நாங்களா எங்க வீட்ல மீன்லா நல்லா சாப்பிடுவோங்க
சேரி சேரிங்க
ஃப்ரெஷ்ஷா கெடைச்சா நாங்கள்லா மிஸ் பண்ண மாட்டோ வாங்கிடுவோ கண்டிப்பா வாங்கி நாங்க சாப்டுவோ
சேரி சேரிங்க
எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாட்டடே ஈவ்னிங் தாங்கா மீன் வந்து எறங்கு அ து ஒன் டே ஆயிடு ஒன்டே மீன் தா வந்து வந்து எறங்கு ஆ ஆமா சனிக்கெழம தா வரு சனிக்கெழமை ஈவ்னிங் தா நம்ம கடைக்கே வரு
ஆ
ஆன அம்மா அந்த மாரி இருக்குங்கா நம்ம வேணா சாட்டடே நைட்டே ஈவினிங்கே வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூட எடுத்து வச்சுக்லா இல்லனா சா சண்டே மார்னிங் போயி காலைலயே ஒரு ஏழு மணிக்குலா
ம் ஓ சேரிங்க சேரிங்க
ம் ஆமாங்கா
அ இதுங் ச சண்டேனா ஆ எங்களுக் கடைக்கு வந்தோனே கூப்ட்டுருவாங்க வந்துருக்கு வேணுமான் கேப்பாங்க வேணுனு சொன்னோனா கொண்டு வந்து குடுத்துருவாங்க ஒரு சில நேரம் பசங்க வேண்டாமாச்சு சிக்கன் எடுங்கம்பாங்க அப்போ சிக்கன் மட்டு போயி வாங்கிட்டு வர மாரி இருக்கு சண்டேனா மட்டன் சிக்கன் எதாது கேப்பாங்க
ஓகே இப்ப நீங்க ஃபுல்லா கொழம்பு தான் வைக்கிறீங்களா இல்ல பொறிக்கிறதுக்கு தனியா எடுத்து வைக்கிறீங்களா
கேக்குராங்களா அதா கிரேவி மாரி வேணா கிரேவி வப்போ இல்லனா சில டைம் வந்து சுக்கா வச்சு குடுமாம்பாங்க மட்டன் சிக்
அப்டிங்களா
ஆமா கொழம்பு சுக்காவு வைம்மாம்பாங்க சில நேரங்கள்ல பிரியாணி கேக்குங்க அதுகலா
அதுல நா அந்த மாரி சாப்டதுல்ல இது வரலு சாப்டதே இல்லக்கா
ஆ பசங்க என்ன கேக்குறாகளோ அவுங்களுக்காகத்தானே நம்ம எல்லா சம்பாறிக்கிறதெல்லா அதனால அவுங்க என்ன கேக்குறாங்களோ அதுக் குத் தகுந்த மாரி சமச்சு குடுத்துட்டா அவுங்க சாப்ட்ருவாங்க நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சோனா அந்த பிள்ளைங்க வந்து கொஞ்ச வேண்டா வெறுப்பா சாப்பிடுங்க பிடிக்காம அது வயித்துக்கு சாப்டாதுங்கன்றனால எனக்கு கொஞ்சோ மனசு சங்கடமாருக்கு அதனால அவுங்கட்ட கேட்டே வச்சு குடுத்துருவே அவுங்க அப்பா கூட திட்டுவாங்க அப்டி பழக்காத நாளைக்கு பின்னு பெறகு அது அதே மாரியே இருப் பாங்க வய வயசு கூட கூட பிடிவாதம் பிடிப் பாங்க அப்பறோ அப்டிம்பாங்க ஆம் மா ஆனா எனக்கு மனசு கேக்காது பிள்ளைங்க வயித்துக்கு சாப்டா தா எனக்கு கொஞ்சோ திருப்தியா இருக்கு சேரி நல்லா சாப்டாங்க அப்டின்னு அவுங்களு கொஞ்சோ ஹேப்பியா இருப் ப்பாங்க அவுங்களுக்கு செ பிடிச்ச மாரி செஞ்சு குடுத்தோனா
ஆமாங்க்கா அது வேணு உண்மதா ஏனா பசங்கனா நம்மளுக்கு முக்கியோ
அம்மா
ஆமா கொஞ்சோ செய்றது தா செய்றோ கொஞ்ச டேஸ்ட்ட கம்மியா செஞ்சாலு ஒரு டேஸ்ட்டா செஞ்சு குடுத் தெர்லாங்கா ம் இப்ப சாப்பாடுங்கா மதியதுக்கு
மதியத்துக்கு சாப்பாடு மீன் கொழம்பு ரசோ அ மீன் ஃப்ரையும் பண்ணிறுவே கொஞ்சத்த எடு
ம் சேரிங்க்கா சேரி ஓகே ஓகே
அ சேரிங்க தம்பி வீட்டுக்கு இங்கிட்டு வ வந்தீங்கன்னா வாய்ப்பு கெடைச்சுனா வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க வந்து சாப்டு போங்க ஒன்னுல்ல ஆமா இங்கிட்டு எல்லாமே கெடை க்கு காய்கறிகளு நல்லா கெடைக்கு இங்கிட்டு சுத்தி உள்ள கி கிராமத்துல இருந்து காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாங்க
ம் இப்பல்லா காய்கறி எல்லா எல்லா எடத்துலையுமே கொஞ்சோ பிரெச்சன அதெல்லா புடி ச்சன இல்லக்கா எல்லா எடத்துலுமே ஃபிரெஷா தா வந்து எறக்கிறாங்க இந் த மாரி இதுதா வந்து நம்மளுக்கு கொஞ்சோ ரேரா இருக்குது
ஆமா ஆமாங்க ஹ செ சேரிங்க தம்பி ஆ சேரிங்க தம்பி அப்பறமா வாய்ப்பு
செஞ்சு குடுங்க எல்லாருத்துக்கு
ஆஹ் செரிங்க தம்பி செரிங்க தம்பி சேரி ஆ ஆஹ் ஆஹ் சேரிங்க தம்பி சேரி வக்கிறே